ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க தோழி
ஆ அதுதா இது இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் எல்லா ரொம்போ மோசமா இருக்கு இல்லையா அத பத்திதா செரி உங்ககிட்ட கேட்கலா அப்டின்னு சொல்லிட்டு பேசலான் நெனச்சே இப்போ வந்த ஆ இப்போ இப்போ காய்கறிகள் எடுத் தாலு செரி பழங்கள் எடுத்தாலு செரி எல்லாமே வந்துட்டு ஒரு கலப்படமா இருக் க்கு ரொம்ப மோசமா இருக்கு அது இல்லாம இப்போ சின்ன பசங்கல்லா அந்த ஆ இந்த ஜங்க் ஃபுட்டுன்ற விஷயங்கள வந்து ரொம்ப அதி அ அளவுல வந்துட்டு எடுத் த்துக்குறதுனால இப்போ ஒரு கடன் நீங்க எடு த்தீங்கன்னா வெளிய போய் நின்னாவே வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட் உணவு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு சோ அது இந்த பிஸ்கெட்டு சேரி சிப்ஸு இந்த மாரி விஷயங்கள் நறைய விக்கிறாங்க சோ அத வந்துட்டு ஒரு அவசரத்துக்கு சரி வாங்கி குடுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்து இந்த பசங்க சாப் சாப்ட ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப ஒரு மாரி பழக்கத்தையே வந்து மாத்திடுது அது ரொம்ப உடம்புக்கு கெடுதலுன் தெரிது பட் இருந்தாலு வந்துட்டு அத சாப்ட்டு சாப்ட்டு வந்துட்டு ஆ எப்டி சொல்றது ரொம்ப அடிமையாய்ட்றாங்க அந்த விஷயத்துக்கு அததா வேணு அப்டின் சொல்ட்டு ரொம்ப அடம் பண்ணி சாப்பட்றது அது ஒடம்புக்கு கெடுதலுன் தெரிஞ்சு வந்துட்டு அதயே திருப்பி திருப்பி சாப்பட்றது அப்டின்ற விஷயங்கள வந்து ரொம்ப அதிகமாய்டுச்சு அப்டின் நனைக்கிறே நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ம் எனா வந்துட்டு கொழந்தைங்க அந்த டேஸ்டுக்காகு அந்த பார்வைக்காவுதா மொதல்ல வந்து பாத்துட்டு அந்த உணவு நம்ப சுவச்சு பாக்கணு அப்டின்னு ஆசப்பட்றாங்க இல்லைங்ளா கொஞ்சோ வந்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ப உணவு வந்து ஒரு இது இல்லாத சத்து இல்லாத ஒரு சும்மா டேஸ்டுக்காக மட்டுதா இருக்கு அந்த உணவுகள் இதே நம்ம பழைய உணவுகள்லலா வந்து இப்போ ராகி கம்பு சோளம் அந்த மாரி உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டா இருக்காது இருந்தாலும் அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்ளா எனா இப்ப சாப்பட்றதுதா அவங்க ஃபியூச்சருக்கான ஒரு சத்தோ வந்து அது கொடுக்கு இல்லைங்களா
ஆ கண்டிப்பா எனா பழைய கால ஆட்கள்ளா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி அந்த சிறுதானிய உணவு வகைகள் வந்து ரொம்ப அதிகமா அவுங்களோட இதுல உணவு பழக் வழக்கங்கள்ல வந்து சேத்துக்டாங்க அதனால வந்துட்டு ரொம்ப வர்ஷோ காலோகூட இருந்தாங் அவுங்க அ அது எனா சத்து ஜாஸ்தியா இருக்கு முன்னாடிலா வண்டிக ஜாஸ்தியா இருக்காது நடக்க செய்வாங்க ரொம்ப அந்த ஜாஸ்தியா நடந்து ஒடம்ப வந்துட்டு ரொம்ப அ இந்த ஒபிசிட்டி ப்ரச்சனைகள்லா ரொம்ப வெயிட்டு போட்றது அந்த மாரிலா ஆ பழைய ஆட் இப்பலா வந்துட்டு யாருமே அந்த மாரி இருந்து நம்ம பாத்தது கடையாது எனா வந்துட்டு அவுங்க சாப்ட்ட உணவு வந்துட்டு ரொம்ப கலப்படம் இல்லாம வந்து ஒரு சிறுதானிய வகைகள் வீட்லயே சமச்சு சாப்பட்றது இந்த மாரி இந்த வெ வெளிநாட்டு உணவுகள் வந்துட்டு அப்பல்லா எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அதனால வந்துட்டு வீட் வீட்லயே சமச்சு சாப்பட்றது நல்ல உணவுகள சாப்பட்றது ஒரு ப்ரெஷ்ஷான ஒரு காய்கறிகள் சாப்பட்றது பழங்கள் சாப்பட்றது இப்ப எதோ ஒன்னு பசிச்சாகூட எதோ ஒன்னு வீட்ல வந்துட்டு ஒரு உரண்டையோ எதோ ஒன்னு பண்ணி வெச்சிருப் பாங்க ஒரு சிறுதானியத்யோ வெச்சோ இல்ல இந்த ஒடச்ச கட்ல இந்த பொட்டுக்கட்ல இங்கல்லா வெச்சுட்டு இந்த ஒரு உரண்ட செஞ்சு சாப்பட்றது ஆ பசிச்சா வந்ட்டு ஒரு கெழங்கு வந்துட்டு வெக வெச்சு சாப்பட்றது அப்புறோ வந்ட்டு ஒரு என்ன அந்த உளுந்து களி அந்த மாதிரி வந்துட்டு நறைய விஷ்யங்கள் சாப்பட்றது அந்த மாரி சாப்பட்டதுனால வந்துட்டு அ அந்த வெளிநாட்டு உணவெல்லா அவுங்க சாப்ட்டது கெடையாது அந்த மாரி சாப்ட்டதுனால வந்துட்டு உடம்பு நல்லா இருந்ச்சு ஒரு பசிக்கு எதோ ஒன்னு சாப்பட்றோ அப்டின்ற மாரி இப்போ சாப்ட்டாலு வந்துட்டு ஒரு நறியா ஆ டைம் வந்துட்டு பசிக்காது நமக்கு ஆனா இப்போ வர உணவுகள்லா எப்டினா எதோ ஒரு பேக்கெட் ஃபுட் சாப்ட்டாகூட ஒரு ஒரு ஹாப் அன் அவர்தா வந்து அந்த பசி தாங்குது அந்த திருப்பியு வந்து பசிக்குது அப்படின்றதுல வேற எதோ ஒரு இத எடுத்து சாப்பட்றது இந்த மாரி பசங்க வந்துட்டு இதுல வேற வந்து என்ன பண்றாங்கனா ம் சும்மா அப்டியே சாப்பட்றது கடையாது முன்னாடிலா டி வி கடையாது இப்ப என்னடானா அந்த டிவின்ற ஒரு விஷ்யத்த போட்டுக் ட்டு தா சாப்புடாறாங்க அத சாப்புட்ற அந்த டி வி ய பாத்துக்கிட்டே சாப்பட்றதுனால என்ன ஆகுதுனா அவுங்க என்ன சாப்புட்றாங்க எவ்ளோ சாப்பட்றாங்கன்ற ஒரு அளவு கோலே இல்லாம போயிடுச்சி அந்த அளவு வு இல்லாம சாப்பட்றதுனால வந்துட்டு சின்ன கொழந்தைங்கல்லா என்ன ஆகுது ரொம்ப வெயிட் போட்றது நம்ம பெரியவங்களே கூட வந்துட்டு என்ன பண்றோனா நறைய இஷ்டத்துக்கு சாப்புட்றது என்னைக்கா நைட்டு வந்துட்டு டைமுக்கு சாப்புடாம வந்துட்டு ஆ எத்தன மணிக்கு வேணாலு சாப்பட்லா பத்து மணியானா பதினோரு மணி ஆனாலு செரி எத வேணாலு சாப்பட்லா இன்ற மாரி ஒரு உணவு பழக்க வழக் கங்கள்லா ரொம்ப அதிகமா மாறிடுச்சுன்னு நெனைக்கிறே நானு
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கற காலகட்டத்துல எல்லா டி வி ய பாத்துட்டு இல்ல மொபைல் ஃபோன் மேக்ஸ் மோ நீ சொல்னும்னா மொபைல் ஃபோன வந்து பாத்துட்டுதா சாப்புட்றாங்க அந்த மாரி சாப்புடும் போது அந்த உணவுல ஏதாது கெடந்துந்தா கூட தெரியாது ஏன்னா நம்ம வந்து வெளில வாங்கற உணவும் செரி வீட்ல செய்ற உணவும் செரி எப்பொழுதுமே வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் ப்யூர் இருக் குனு சொல்ல முடியாது நம்ம அந்த பக்கம் திரும்பி உப்பு மெளகதூள் ஏதாது எடுக்கும் போது ஏதாது உலுகும் ஒரு ஏறும்பா ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு பூச்சி வகைகள் இல்ல நம்ம முடியே வந்து தெரியாம விழுகு அந்த மாரி பட்ஷசத்துல அவுங்க பாட்டுக்கு மொபைல் ஃபோன பாத்துட்டு சாப்டுட்டு இருக்கும் போது அந்த உணவுல வந்து என்ன ஒரு பொருட்கள் விழுந்திருக்கு அப்டின்னு கூட தெரியாம சாப்புடுவாங்க செரி வீட்டு இதுல வந்து பெருசா எதுவும் இல்லன்னாலும் வெளில நம்ம வாங்குற உணவுகள் வந்து வெளில சமைக்கிறவங்க யாருக்கோ சமைச்சு குடுக்கறதா சோ அவுங்க பாத்து பாத்து சமைக்கணும்னு அவசியம் இல் கெடையாது அந்த மாரி பட்சத்துல அந்த மாரி பொருட் கள் வெளில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்புட்றதும் வந்துட்டு நம்ம டி வி இல்ல மொபைல் ஃபோன புறக்கணிச்சி சிட்டு நம்ம சாப்பாட பாத்து சாப்டோ அப்டின்னா அதுல ஏதாது இருந்தா கூட நமக்கு தெரியு இல்லைங்களா அப்போ போயிட்டு நம்ம வந்து அத என்ன ஏதுன்னு கேட்டு ரெக்டிஃபை பண்ணலாம் இல்ல நம்ப பாட்டுக்கு சாப்டுட்டு இருந்தோ அப்டின்னா அது தேவையில்லாத நமக்கு ஒடம்பு பிரச்சனைகள் கொண்டு வரும் இயற்கை உபாதிகள் ஏதாது கொண்டு வரும் இல்லீங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப செரி அதாது தா அந்த மாதிரி அந்த பழைய காலத்துல நாம்ம கீழ ஒக்காந்து சாப்புட்றதுன்ற ஒரு பழக்கமு இருந்துச்சி என்னா வீட்ல சமைச்சாலு வந்துட்டு இப்போ வீட்ல நா ஒரு நாலு பேர் இருக்கோனா கீழ எல்லாத்தையு எடுத்து வெச்சு கொண்டு வந்து வெச்சு கீழ ஒக்காந்து கால மடிச்சு ஒக்காந்து சாப்புட்றது அந்த மாரி பழக்கங்கள்லா இருந்துச்சு இப்ப வந்துட்டு என்னடானா எல்லா வந்து இந்த சேர்லயோ சோஃபாலயோ ஒக்காந்துட்டு கையில ஃபோன வெச்சுட்டு சாப் ற இந்த மாரி பழக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கறனால ஒடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் நறைய நடக்குது இன்னமு முட்டி வலி ஜாஸ்தியா வறது இப்ப ஒரு முப்பது நாற்பது வயசுலயே வந்துட்டு அந்த முட்டி வலி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு பி பி வந்துருச்சு அப்டின்ற சொல்றதுக்கு எல்லாத்துக்கு அந்த அந்த உணவு பழக் பழக்கங்கள் தா ரொம்ப முக்கியமான காரணம் ஏதேதோ நம்ம வந்துட்டு ஆ எப்டி சொல்றது ஏதோ ஒன்னுக் ஏதோ ஒரு காய வந்து சாப்புட்றது நமக்கு வந்துட்டு தேவையான இந்த சத்துள்ள உணவா வந்துட்டு புரத சத்து இந்த மாரி சத்து உள்ள உணவா சாப்டோம்னா வந்துட்டு இப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ம் இந்த அந்த கால்சியம் சத்து இருக்க மாட்டேங்குது அப்டின் சொல்டு அதுக்குன்னு வந்துட்டு நறைய ஆ மாத்திர வகைகள்லா வந்துட்டு ஜாஸ்தியா வர்றது அதுக்கப்பறோ அதுக்கு ஏத்த மாதிரியே ஏதோ ஒரு பொடிய வாங்கிட்டு வந்துட்டு கலக்கி குடிக்கறது இந்த மாரி சாப் சாப்புட்றதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மெயினா அந்த பால் வகைகள் ஜாஸ்தியா சேத்துக்கறது அப்றோ வந்துட்டு அந்த ஆ காய்கறிகள் பழங்கள் வகைகள்லயே நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கெடைக்குது அதுக்கப்றோ அந்த அந்த பட்டாணி வகைகள் எல்லா ஜாஸ்தியா சேத்துக்கறது இதுலயே வந்துட்டு நமக்கு தேவையான அந்த சத்து எல்லாமே கெடைக்குது அத வித்துட்டு இதுக்காக வந்துட்டு தேவ இல்லாம மாத்தர போடுறது இந்த மாரி விஷ்யங்கள் எல்லா நெறைய நடக்குது ஆனா நமக்கு அதுக்க ஏத்த மாரி அந்த விஷ்யங்களு நமக்கு அந்த பட்டாணி அதெல்லா நல்ல ஒரு இது கெடைக்குதானு சொல்ல முடியமாட்டேங்குது அதனால டாக்டர்ஸ் எல்லா என்ன சொல்றாங்கனா இதுக்கேத்த மாரி அந்த நம் புரதசத்துக்காக இந்த ஒரு மாத்திர எழுதி குடுக்கற அத போட்டு க்கோங்க அப்டின்ற விஷ்யங்கள் எல்லா கொஞ்சோ அதிகமா வந்துட்டு இருக்கு அப்டின்னு நெனைக்கிற சோ அத பாத்து நம்ம வந்துட்டு உணவை வகைகள்ல எப்டி நம்ம வந்துட்டு நெறைய மாற்றங்கள் கொண்டு வரலா அப்டின்னு சொல்ட்டு நம்ம ஆ டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி அதுக்கு ஏத்த மாரி நம்ம சாப்பிடறது அதெல்லா கொஞ்சோ வந்து மா த்திக்கனு அப்டினு நெனைக்கிற நானு
ஆமாங் தோழி ரொம்ப சரிய சொன்னீங்க சோ அந்த மாரி ஏனா நம்ம மாத்திர மருந்துக்கு வந்து சாப்டறதுனால நம்ம கிட்னிதா வந்து ரொம்ப இதாகு சோ அதனால நம்ம வீட்ல என்னென்ன உணவுகள் இருக்கோ இப்ப பாசி பயிர்கள்ல கொள்ளுப்பரு ப்பு அதெல்லா எடுத்துக்கிட்டிங்னாலே இதிலேயே நல்ல நல்ல ஊட்டச்சத்துகள் எல்லா இருக்கு ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம ஒடம்புக்கு கெடைச்சாலே நம்ம மருந்து மாத்திர எடுத்துக்கறது வந்து அவசி யமாக இருக்காதுன்னுதா நா நெனைக்கிற போன வாரோ அவசியம் இல்லங்கும்போது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வெச்சு நம்ம ஏதோ சுவையானது நமக்கு என்ன சாப்பர்றதா கொஞ்சோ கஷ்டமாருக்கு அப்டிங்கிற பட்சத்துல கொஞ்சோ சுவையா செஞ்சு சாப்ட்டோ அப்டின்னா நம்மனால சாப்ட முடியும் இல்லைங்ளா தோழி
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் அதனாலதா வந்து அந்த பழைய கால த்துலதா எல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க பாட்டிங்க அவங்க எல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப அந்த இது வீட்லயே சமச்சு சாப்டுங்க நல்ல ஒரு காய்கறிகள் அதெல்லா வந்துட்டு வந்து இந்த நெறைய இந்த ஆ பருப்பு வகைகள் அதுக்கப்றோ வந்துட்டு சிறுதானிய உணவுகள் எல்லா ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க அ அப்றோ வந்துட்டு இந்த ராகின்றதல்லா வந்துட்டு அவ்ளோ புரதசத்து இரு க்காமா அதனால அத வந்துட்டு தி னமுமே வந்து வீட்ல சின்ன கொழந்தைங்ளோ இல்ல பெரியவங்ளே இருந்தாலு சரி அந்த அந்த ராகிய வந்துட்டு ஊற வெச்சு அதுல வந்துட்டு ஆ அந்த ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிடறதோ அந்த ம் ராகி அந்த மாவ வெச்சு ஒரு க க கூழு மாரி செஞ்சு சா ப்பிடறதோ இல்ல ஒரு லட்டு மாரி நீங்க சொன்ன மாரி ஒரு நமக்கு புடிச்ச மாரி இந்த ஸ்வீட் செ அது என்னது அந்த சக்கரைக்கு பதிலா நம்ம வந்துட்டு அந்த நாட்டுச்சக்கர எல்லா வந்துருச்சு இப்ப அந்த அதனால கொழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலா இந்த கஞ்சி மாரி செஞ்சு குடுத்தா புடிக்காது அதனால வந்துட்டு ஒரு லட்டு மாரி செஞ்சு குடுக்கறது நல்லா அரச்சு அதுல வந்துட்டு நெறைய பருப்பு இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அதுக்கப்றோ இந்த இது வேர்கடலை அது இதுன்னு சொல்ட்டு கொஞ்சோ எல்லாத்தையு சேத்து வந்துட்டு நம்ம பொடி பண்ணி அது கூட ஒரு லட்டு மாரி செஞ்சு குடுக்கறது இந்த மாரி விஷ்யங்கல நம்ம செஞ்சு நம்ம சாப்ட்டோனா கொழந்தைங்ளுக்கு ரொம்ப புடிக்கு நம்மளு வந்துட்டு ஒரு எதோ ஒரு பசிக்குன்னா ஒரு ஒரு ரெண்டு லட்ட எடுத்து சா ட்டோனா ரொம்ப ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப ச ஷக்தியு குடுக்கு அதில்லாம வந்துட்டு ரொம்ப நேரோ பசிக்கு நல்லா வந்துட்டு தாங்கு அப்டின் நெனைக்குறே சோ அதெல்லா வந்துட்டு அந்த உணவு பழக்க வழக்கங்களே கொஞ்சொ நம்ம மாத்தி மாத்தி வீட்லயே கொஞ்சோ அ செஞ்சோனா கொஞ்சோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு தடவ செஞ்சு வச்சுட்டோனா கூட நமக்கு நெறைய அந்த ப பசிக்கு நல்லா தாங்கு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய விஷயங்கள் மாத்திக்கலா அப்டின்னு நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பாக தோழி நீங்க ரொம்ப சரியாக சொன்னீங்க அதுவு இப்போ இருக்கிற அவசர வாழ்க்கைல நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோ அப்டின்னா ஒரு ஸ்நாக்ஸா கொண்டு போறது கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே கொழந்தைங்களுக்கு நம்ம விடுமுறை காலத்துல அவங்க மே மாசோ இந்த மாரி ஸ்கூல் லீவ்லல்லா இருக்கும் போது நம்ம குடுத் தோ அப்டினா அவங்க நொறுக்கு தீனிய விட்டுட்டு இது கொஞ்சொ சுவையா இருக்கு அப்டின்னு சொல்லி இத சாப்புடுவாங்க இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரி ரொம்ப நன்றி நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா சொன்னீங்க அ கண்டிப்பா ஃபாலோ பண்ண ம பாக்குறேங்க
கண்டிப்பாங்க தோழி நன்றி நன்றிங்க தோழி